ஹலோ வணக்கங்க ஆ நல்லார்க்கேங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதாங்க உக்காந்துட்ருக்கே நீங்க இன்னா பண்றீங்க
நானாங்க லேப்டாப்ல ஒரு படம் பாத்துட்ருந்தேங்க சம்யா இந்ச்சிங்க சீன் பை சீன் பய்ங்ரவாப் போய்னுன்ச்சி பாக்யராஜ் பட தாங்க இன் சமீபத்துல அவர் எறந்துட்டாள் இள்ளா சரி அவர்து படல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு சரி போட்றா ஒரு படம் முந்தான முடிச்சுதா பாத்துண்ங்கோம் கனந்தே அதுக்கப்புல்ல நீங்க கூப்டீங்க செறு உங்க கிட்ட கொன் நேர் பேஸ்லாமே அப்டின் பேசிட்ருக்க என்ன பண்ணிட்ருக்கீங்க நீங்க
நாங்ளு இப்பதாங்க சாப்ட்டு முடிச்சிட்டு வாக்கிக் போலான் இருந்தோ சரி கால் பணி ன்லா அப்டின் சொல்லிட்டு கால் பண்ணே
ம் என்ன சமையல்
நாங்களா நாங்க பிரியாணி சாப்ட்டோங்க நீங்க
ஏங்க திடீன் இன்னிக் செம பிரியாணி என்ன கல்யாண் நாளா
அப்டியெல்லா இல்லிங்க திடீர்னு சாப்புண்ணும் போல தோணுச்சே அதனால வாங்கிட் வேண்டாங்க
ச்சேரிங்க ச்செரிங்க எங்கள்க்கு அப்டிதா ஒரொர் நேர்த்துல எனக் தோணிச்சுல்லா நானு வாய் சாப்புற்தா பட் நைட்லி மோஸ்லி நானு பிரியாணி சாப்ட மாட்டங்க நா நைட்ல ஒன்னே ஒண்ணுதான் நான் நானு அந்த பன்னீர் டிக்கா கடய கடாய் பன்னீர் அது மட்டுதாங்க நைட்ல ஆட்ரு பண் நா சாப்புணுன் அத மட்டு தாங்க சாப்டுவே
நீங்கப்பொ நீங்க படம் பாக்றேன் சொல்லும் போதே எனக்கு தெரியுங்க நிங்க ஏதோ ஆடர் பண்ணிதா சாப்ட்ருக்கீங்க போல இருக்கு
ஆமாங்க என்னங்க பண்றது இப்பல்லா ஏஏ ஆ ரொம்ப டைம் ஆய்ச்சுன்னா செய்யிறதில்லங்க ஆர்ரு பண்ணிக்கிற்துங்க
உங்க வீட்ல பசங்கள்ல்லா எதோ சொல்றுது இல்லிங்லா ஆடர் பண்ணி சாப்ட்டா
டையோ அவனுங் தாங்க ஆர்டர் பண்றானுங்கு நா வீட்ல செய்வேங்க அவ்னுங் தா ஆடர் பண்ணணு ஆடர் பண்ணணுன் நிப்பானுங்க நா மோஸ்லி நா அத அவாய் பண்ணிடுவே என்னிக்கினா ஒர்ச்சோ ஒர்க்கெவோ என்னிக்கினா என்னால் சுத்தமா வேலையே செய்ய முடியாது ஒடம்பு சுத்தமா முடிலே அந்த பச்சத்துல வந்து வெண்டா செஞ்சுப்பங்க
அப்ப இன்னக்கி நீங்க சமைக்கவே இல்லா ஆர்டர் பண்ணி சாப்ட்டுட்டீங்க
ஆமாங்க நல்லாருக் உங்க அந்த பண்ணிட்டு நெஜமவே ஆனா ட்ரைப் பண்ணிருக்கே வீட்ல அந்த அளவுக்கு டேஸ்ட் கொண்டு வர முடியலங்க என்னனோ யூடூப் பாத்து செஞ்சு பாத்துருக்கே பட் பர்டிகுலர் இந்த கடைல நா சாப்ட்ட டேஸ்ட் வந்து நா என்னால் கொண்டே வர முடியல செர் அதுனால அந்த டேஸ்ட்டுகாகவே நான் அது ஒன்னு ஆர்டர் பண் ஆ சொல்லுங்க
பேசாம அவுங்ககிட்ட இருந்தே ரெசிபி வாங்னி வந்துருங்க எங்க ஹோட்டல்ல போய் சாப் டீங்ளோ அவுங்ககிட்ட இருந்து ரெசிபி வாங்ன்வந்துருங்க
அதுவு கேட்டெங்க எப்டி செய்றீங்கன்ட்டு கைல தான்ட்டாரு சேரி நம்பளுக் தா மோக்க விழுந்துருச் சேனு கம்முன்னு நானு எதவு மேற்கொண்டு கேட்டா ரொம்ப போட்டு தள்ருவாங்களோன் நெனச்சுனு செரிங்க செரிங்க சார் எப்டி சார் செய்றிங்க கொஞ் சொல்லி குடுங்க சார் அப்னே கைலதா மேடம் சேய் றோ அப்டினிடாரு
நீங்க திரும்ப கேட்ருக்கணு
நம்மாளு ஆமாங்க
நீங்க கைல ஏ சார் செய்றீங்க கரண்டி குண்டான்ல்லா யூஸ் பண்றது இல்லையான்னு கேட்ருக்கணு நீங்க
நாங்க அப்டியு கேட்டெங்க கைல கைல செஞ்சா சுடாதான் கேட் டெங்க அவுங்க சிரிச்சின்னே போயிட்டாங்க
இந்த மாரி சிரிப்ச்சி மலுப்புற வேல எல்லா வேணா சார் ரெசிபி சொல்லுங்க சார் நீங்க ரெசிபி சொன்னதா நெக்ஸ்ட் உங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவன்னே சொல்லிருக்குணுங்க நீங்க
ஆமாங்க என்னங்க பண்றது நானு ஆட்ரு பண்ணலா ஆட்ரு பண்ணலான்றென்னா ஒன்னு வேலக்கி ஆகலங்க ஆட்ரு பண்ற மாரி இல்லெங்க
ஏங்க எப்ப பாரு வெறு பன்னீரு பட்டர் நானுமே ஆர்டர் பண்ணிருந்தா வேற வேற ஃபுட்டு ட்ரை பண்ணணு
இங்கெ பாருங்க இங்கெ கேளுங்க இங்க கேளுங்க அதுக்குத்தா அதுக்கு தா நாலு ஆட்ரு பண்ணிடுவே எ பையெ வந்து நூடுல்ஸ் கேப்பா ஒருத்தர் பிரியாணி கேப்பாங்க ஒருத்தர் வந்து அந்த என்னாது அது ம் அது ஒரு ஃபுட்டுங்க அது சீ ஃபுட் மாரி அந்த இது கலந்த மாரி ஏ என்னது அ ப்ரான் கலந்த மாரி ஒரு பிரியாணி ஒன்னு வரு பிரியாணி இல்ல அது பிரியான் அ ஃபிஷ் பிரியாணி இல்லங்க பிரான் மசாலா போட்டு பிரான் போட்டு ஆ சி சிக் க்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லா போட்டு செய்வாங்ளே என்னங்க அது என்னா பிரியாணி இல்லங்க அது என்ன ரைஸுன் சொல்லுவாங்க அத ஆ பிரான் ரைஸ் ஒன்னு ஆட்ரு பண்ணிப்போங்க
ஏங்க இந்த சிக்கன் ரைஸ் சொல்ல தெரியலயா உங்களுக்கு
சிக்கன் ரைஸ் மாரி தாங்க ஃரைட் ரைஸுங்க சிக்கன் ரைஸ் இல்லெங்கெ ஃப்ரைட் ரைஸ்ஸு பிரான் ஃப்ரைட் ரைஸ்ஸு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்ருவோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்ருவோ ஒரு பிரியாணி போட்ருவோ ஒரு நூடுல்ஸ் போட்டுப்போ அ என்து வந் இந்த நான் போட்டுப்போ நாலு வெரைட்டி தாங்கா நா ரெண்டு நான் சாப்டா பசங்க ரெண்டு நான் சாப்புடுவானுங்க ஒருத்தர் பிரியாணி அது ஷேரிங் கேரிங் தா எல்லா
ஷேரிங் நீங்க கேரிங் ஹோட்டல் மேல ஹோட்டலுக்கு தா நீங்க செஞ்சு குடுக்குறீங்க நாலு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு நாலு தான் சொல்றீங்க நீங்க
இல்லங்க வீட்டுக்கு சம்டைம்ல வீட்டுக்கு வர வச்சுருவோங்க
ஓ டெலிவரி சார்ஜ் வேற
ஆமாங்க முப்பது ரூபாக்குத்தா நாங்க இங்கெருந்து ஆட்டோக்கு போறது என்னங்க ஆச்சு அம்ப ரூபா ஆச்சுங்களா நடந்து போனா கூட நடந்து வந்தா கூட எப்டியோ அம்பது ரூபா ஆகுங்க
ஏங்க நடந்து போன எப்டிங்க அம்பது ரூபா ஆகு
எப்டியே க்கு டயர்ட் ஆகுவோ அங் ஒக் ஒக்காருவோ தண்ணி குடிப்போ எதோ ஒன்னு ஆவோ டீ க்கு காபி குடிப்போ எப்டியோ ஒரு அம்ப ரூபா செலவு பண்ணிடுவோ அட்
அது எப்படிங்க ஸ் செலவாகு நீங்க நடந்து போனு வாக்கிங் மாரி போனீங்கனா ஒடம்புல இருக்கற இந்த கொலஸ்ட்ரால் எல்லா கொறையு நல்ல எக்சசைஸ் பண்ண மாதிரியு இருக்கு வாக்கிங் போன மாரியு இருக்கு
ஏ பசங்க இல்லீங்களா அதனால வந்து நடந்தெல்லா வரமாட்டானுங்க நா நடந்துடுவே எவ்ளோனா எனக்கு வாக்கிங் மாரி வேணு ன்றதுக்காக நடந்துடுவே இவனுங்க நடக்கவே மாட்டானுங்க அந்த ஆட்டோ சார்ஜ் மிச்ச பண்ணணுல்ல அதனால டீ கு டீ வாங்கி குடுனுவானுங்க ஐஸ்கிரீம் வாங்கி குடுணுவானுங்க நடந்து வரனுமுனா தண்ணி பாட்டில் வாங்கணு அவுனுங்களுக்கு எப்டியு சும்மா நடந்தே வந்தா கூட எனக்கு அம்பது ரூபா செலவாயிடுங்க
இனிமே நீங்க போம்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்குங்க
ஆ ங்க செரிங்க
வீட்ல ஒரு படி பொரி வாங்கிட்டு மிக்சர் வாங்கிங்க போகோட்ட அத மிக்ஸ் பண்ணிட்டு கைல எடுத்துனு போங்க போம்போது அப்டி எதாது ஸ்நாக்ஸ் சாப் புனுனு அவுங்களுக்கு தோணுச்சுன்னா கைல எடுத்து சாப்புட்னே போட்டு அவுங்
அதாவது வீட்ல செய் எடுத்துட்டு போற தண்ணியோ பொரியலோ எதுமே சாப்ட மாட்டானுங்க ஒன்லி வந்து வெளிய ஃபுட் அந்த ஐஸ்கிரீமோ அ பப்சோ அந்த பக்க எதனா கடைங்கள பாத்துட்டானுங்கனா அதுல இருந்து தா வாங்கனுங்க அதும் காசு குடுத்து தா வாங்கனு நம்ம வீட்ல இருந்து எதுனா எடுத்துட்டு போனோனா பாப்கானோ எதோ ஒன்னு எடுத்துட்டு போனா அதெல்லா எடுக்கவே மாட்றானுங்க
உங்க வளர்ப்பு சரியில்லன்னு சொல்லுவங்க நா
ஆமாங்க ச அப்டி யோ அ சுத்தி முத்தி பாத்தா அதாங்க உண்ம ஏத்துக்கிறேங்க வளர்ப்பே செரியில்லைங்க எங்க அம்மாவு அதேதாங்க திட்டுவாங்க என்ன வளத்து வச்சுக்கிற பிள்ளைய இப்டியே இருக்கானுங்க காசு கேட்டினேகிறானுங்க ஈவினிங்கான ஸ்நாக்ஸ் எங்கன்னா வெளிய ஓடுறானுங்க வீட்லக்கிதே செய்ய மாட்டுகிறானுங்க திட்டிட்டே இருப்பாங்க இதேதாங்க ம் ம்
எனக்கு தெரிஞ்சு அப்ப நீங்க வீட்ல ஸ்நாக்ஸ் நல்லா செய்ய மாட்டீங்கன்னு நெனைக்கிறே அதனால தா அவுங்க வெளிய தேடி போறாங்க நீங்க வாய் க்கு ருசியா செஞ்சு போட்ட அவுங்க ஏங்க வெளிய போறாங்க
இல்லீங்க அப்டிலா இல்லீங்க கண்டிப்பாக நா நல்லா செய்வேங்க அவுங்க வந்து என்ன பண்றாங்க எ சமையல வந்து அவுங்க விரும்ப மாட்டுங்குறாங்கங்க வெளி சாப்பாடு டேஸ்ட்டுதா அதுதா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற மாரி சாப்பிடுறானுங்களா அதனால என்ன பண்றதுங்க அப்டிதாங்க இருக்குறாங்க ஒரே தொ தொல்லயா போச்சு போங்க
செரி அப்டி என்னாங்க ஃபுட்டு நீங்க நல்லா செய்வீங்க என்ன என்ன ஃபுட்டு நல்லா செய்வீங்கன்னு சொல்லுங்ளே
நான் பிரியாணி பக்காவா செய்வேங்க போன வெள்ளிக்கெழம கூட பிரியாணி செஞ்சிருந்தே ஒன்ற கிலோ செஞ்ச ஒன்ற கிலோ பிரியாணி ரெண்டு பேருமே அச்சு சாப்டனுங்க மூணு மூணு முற போட்டு போட்டு சாப்டுட்டே இருதானுங்க
எப்டி காலையில செஞ்ச பிரியாணி நைட் வரையு சாப்பிட்டீங்களா
ஓ ஒரு மணிக்கு மத்தியான தாங்க செய்வே காலையில டிஃபன் ஆஸ்யூசுவல் எல்லா தோச இட்லி சாப்பறதா மத்தியான ஆ ஆமாங்க நா மிஞ்சு போன ஒரு கால் கிலோ சாப்பிட்டுருப்பங்க அவ்ளோதாங்க
உங்க வீட்டுக்கார்ரு இருக்கறாரு அவரு சாப்பிடுவாங்கல்ல
இல்லின்ங்க வெளிய போயிட்டுருந்தாரு அவரு சாப்டல அன்னைக்கு அவரு சென்னை போயிட்டு இருந்தாரு நாங்க மூணே பேரு செஞ்சு சாப்ட்டோ கொஞ்ச எக்ஸ்ட்ரா செஞ்சு டோ எப்பனா செஞ்சோன்னா பக்க அக்க கேப்பாங்க நா எதனா செஞ்சாவே அதனால அவங்களுக்கு எப்வுமே கொஞ்ச அரை கிலோ எக்ஸ்ட்ரா தா செய்வே கொஞ்ச பக்கத்துல தில கொஞ்ச குடுக்குறதுக்கு
வாசன அந்த ஸ்மெல் வச்சே வந்துடுறாங்களா பக் கத்துல இருக்கிறவங்க அந்த அவுளக் செய்வீங்க
ரசங்க ரச வாசன வந்தாலே கிண்ண எடுத்துன்னு வந்துருவாங்க வீட்டாண்ட எனக்கு கொஞ்ச குடுங்க எனக்கு கொஞ்ச குடுங்கன்னுவாங்க என்ன பண்றது ரசத்த ரச கை வச்சா அவ்ளோ பக்குவோ அவ்ளோ டேஸ்ட்டுங்க நீங்க என்ன ஸ்பெஷலு
நாங்க கீ ரைஸ் செய்வோ கீரைஸ் தால்சா செய்வோ வீட்ல எல்லாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அனா எனக்கு நா செய்யற சாப்பாடு புடிக்காதுங்க
ஆமாங்க யார் இது வந்து இந்தியாலயே கண்டுபுடிக்கப்பட்ட ஒரே ஒரு உண்ம என்னன்னா யார் அடுப்பாங்கரைல்ல நின்டு அதிக நேரோ செய்றாங்களோ அந்த ஃபுட் அவங்களே வெறுத்துருவாங்கள வேண்டாடா அவங்களுக்கு ஒம்பவே ஒம்பாதா அது
ஆ நா செய்யற ஃபுட்டு எனக் சொல்லுங்க நா செய்ற ஃபுட்டு எனக்கு புடிக்காதுங்க ஆனா மத்தவங்க எப்படி செஞ்சு எத்துன்னு வந்துக்குத்தாலு அதுதா எனக்கு பிடிக்குதுன்னு நா சாப்பாற எனக்கு என் ஃபுட்டோட அரும தெரியறதே இல்ல எப்பவுமே
ஆமாங்க என்னங்க பண்றது ஒரே அக்க போறாக்குதுங்க ம் ம்
இனிமே
ம்
ஃபுட்ட செய்யும் போது உங்க சன்னியு கூப்பிட்டு நிக்க வேச்சிங்க பக்கத்துல உங்க பசங்களையு
ம்
எவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யற பாருன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஃபுட்ட செஞ்சு
ம்
அவங்களுக்கு குடுங்க பாருங்க அப்பதா நீங்க பட்ற கஷ்டம் தெரிஞ்சு ஹோட்டல்ல எல்லா போய் சாப்ட மாட்டாங்க
அ இல்லைங்க அப்ப பக்கத்துல பார்த்ததா குறை இன்னு அதிகமா சொல்லுவானுங்க நீங்க எங்க பசங்க பத் தெரியாதுங்க பக்கத்துல பா தூரத்துலருந்து பாத்தே தட்டுல பாத்து குறை சொல்றவனுங்க இன்னு நா பக்கத்துல நா செய்யறது பாத்துட்டானுங்க செய்யு போதே கொர வந்துடு அதுனால ஆனா இவுங்களல்லா சமாளிக்கிறது என்னால மட்டுந்தாங்க முடியு வேற யாராலும் முடியாது அந்த சாப்பாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எறக்குவானுங்களோ அவ்ளோ எல்லா எறக்குவானுங்க நல்ல தப்புங்க அது வந்து பல முறை சொல்லிட் ட்ட இந்த இப்ப இந்த ஃபுட்டு கூட கெடைக்காம எவ்ளோ பேர் ஏங்கினுக்றாங்க வெளிய ஆ எத்தன பேருக்கு தெருவுல நின்னுட்ருக்காங்க சாப்பாடு இல்லாம அதுக்கு நன்றி சொல்ட்டு சாப்புணு எவ்வளோ முற சொல்லிருக்கிறங்க அதெல்லா வந்து ஃபோ அ நேத்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டு உருளைக்கெழங்கு பொரியல் கேட்டோன கேட்டு செஞ்சு வச்சங்க ரெண்டே வாய் சாப்ட்டுட்டு ஃபோன் வந்துச்சு அவுங்க ஃப்ரெண்டுக்கிட்டருந்து அந்த பிரியாணி சாப்புறதுக்கு ஓட்டாங்க அத வுட்டுட்டு அவ்ளதா இந்த லெமன் ரைஸ் செஞ்சா அவ கேட்டானே தா செஞ்ச
ஏங்க இப் யாரா இருந்தாலு லெமன் ரைஸ்க்கு வேணுமா பிரியாணி வேணுமானா பிரியாணி கேட்டுதாங்க போ போவாங்க என்னங்க லெமன் ரைஸும் பிரியாணியும் கம்பேர் பண்றீங்க நீங்க
ஆனா ஏன்கிட்ட வந்து பிரியாணி வேணுமா லெமன் ரைஸ் வேணுமா இல்ல பிரியாணி வேணுமா கர்ட் ரைஸ் வேணுமானா நானு அது தயிர் சாதந்தா வேணுனு ஓடிடுவங்க எனக்கு பிரியாணி புடிக்காதுங்க
உங்குளுக்கு டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கும்ன்னு நெனைக்கிறே
சரி தோழி நன்றி தோழி இனைப்பை ஆ அழைத்ததற்க்கு ரொம்ப நன்றி தோழி
நன்றிங்க